ஓ வணக்கம் எப்டி இருகீங்க
நா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருகீங்க
ஆ நல்லா இருக்கேன் சாப்டாச்சா
நா சாப்டேன் மேடம் நீங்க சாப்டீங்களா
நா சாப்டேங்க ஏன்னா இன்னைக்கு உங்க வீட்டில என்ன ஸ்பெஷல்
ஆ நா இன்னைக்கு வழக்கம் போலதா கேழ்வரகு கூல் குடிசுட்டேன் இப்ப லன்சு பாத்தீங்கன்னா ஆ முட்டையில ஏதோ அவரக்கா போட்டு செஞ்சிருகாங்கனாங்க சேரிங்களா
ம் கொழந்தைங்க இன்னைக்கு லீவுங்களா எல்லாருக்கும் கொழந்தைங்க சவுண்டு நெறைய இருக்கு
இல்ல அது நான் இப்ப வேல செய்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கொழந்தைங்க சைக்கிள் ஓட்டி டு இருக்கு வேற எதும் இல்ல அது வேற பக்கம் போற ஆளுங்க இனைக்கு என்னனா இன்னைகு என்னோட பாஸ் வந்து சீக்கிரமா அபீஸ் போ செல்லிட் தங்கம் என்னோட ஒய்ஃப் வந்து ஏதோ சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்டாங்க கொஞ்சம் கோவமா தான் கேளம்பி வர்ற மாரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிச்சு
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி
ஒருன அதுக்கப்புறமா வந்து திருப்பி எனக்கு மனசு கேக்ல சேரி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண என்ன ஆக போறோம் அவங்க கஷ்டபட்டு செஞ்சுறாங்கனு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் போய் அந்த சாப்பாட கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறமா வந்தேன் ம் ஆமா கோவத்துல சட்டுன்னு ஒரு முடிவு எடி த்துறம் அதுகப்புறமா கொஞ்சம் சரின்னு அவங்க சைடும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தேன் அவுங்கள கொஞ்சம் கஷ்டபட்டு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிசுனு சொல்ட்டு நம்ம போயிட்டோன்னா அவங்களுக்கு கஷ்ட நம்பளுக்கு அதுக்கப்பறமா அங்க போய் கஷ் கஷ்டபடுவோ சாப்பாடு அங்க இல்லாம என்ன பண்றதுன்டு அதனால சோரி ஓகே
ஆமாங்க கோவதில எடுக்கிற முடிவு வந்து கண்டிபா அது வந்து நல்ல முடிவா இருக்காது
அம்மா
ம் ம் ம் ம்
என்ன மாரி நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத் துருச்சா அவசரபட்டுடுமே அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ண தருண அந்த மாரி எதுவு இருக்கா
ஃபீல் பண்ண மாதிரினா ம் ம் ம் ம் ஆ நானுமே அந்த அந்த அந்த டைமுக்கு வீட்டுகாருக்கு சாப்பாடு குடுக்குறதுல தா
ஆமா
நா எல்லாருக்கு குடுத்துருவே சாப்பாடுன்னு வந்தா எல்லாருக்கு குடுத்துருவே
ம் ம்
சில சமயக் கோவ வந்து அவர்கிட்ட மட்டுந்தா கட்டி வைக்கிறத எடுத்துகிட்டு போமாட்டாப்பல சில சமய எடுத்துட்டு போயிடுவாப்புல பெருசா இந்த மாரி விஷயந்தா நடக்கு. மத்தபடி பெருசா கோவப்பட்டு நா இது மாரி பண்ணேன்னு எதுவு இல்லங்க ம்
அத நம்மளு சில டைம்ல திட்டிடுவோ அதுக்கப்பறமா வந்து எப்படி சமாதான பத்துறது தெரியலே யோசிச்சி கேஷுவுலா பிகேவ் பண்ற மாரி பணி ஆக்ட் பண்ணி அத அப்டியே அத மறக்க வைக்கறது எவ்ளோ ட்ரை பண்ணுவோ
செர் செர் அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சினிமா இல்ல பிக்னிக்கு
ம்
அ ஷாப்பிங்லா ஷாப்பிங்லா எப்டி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா இல்ல ஷாப்புக்கு
ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டுமே ஒய்ஃப் திடீர்னு ஏதாவது ஒன்னு வாங்கிடுவாங்க எனக்கு அது வந்து அவங்க ஆன் இல்ல இல்ல மோஸ்ட்லி பண்ணா எனக்கு புடிக்கவோ புடிக்காது ஒய்ஃப் பண்ணா ஏதாவது ஒண்ணு மட்டுந்தா பர்ஃபெக்ட் ட்டா இருக்கு ஒன்னு ஒன்னு ரிட்டர்ன் பண்ற மாரி இருக்கு நெக்ஸ்ட்டுவந்து ஏதாச்சு அந்த மோஸ்ட்லி இந்த பியூட்டி அ சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது வாங்குவாங்க அதுக்கு நா வந்து கோவப்படுவே எதுக்கு இத வாங்குன அப்டின்னு சொல்லிட்டு இல்ல இது வந்து நம்ம நார்மலா வாங்கியிருந்தா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆயிருக்கு ஆஃபர்ல வந்தது ஒரு பை் ஹண்டரட்ல அப்பிடின்னுவாங்க அ இது வந்
நீங்கள் என்ன நெனைக்கிறீங்கது ஆஃப்லைன் பெஸ்ட்டு நெனைக்கிறீங்களா ஆன்லைன் பெஸ்டு நெனைக்கிறீங்களா
ஆ ஆன்லைனு பெஸ்ட்ன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது மேடம் ஏன்னா நம்ம இப்ப மொபைல் ஏதாவது வாங்குற மாரி இருந்தாதா ஆன்லைன்ல தா நம்ம மோஸ்ட்லி வாங்கிறோ அதே மாரி ஒரு சில ஐ ட்டம்லா பாத்திகினா வாங்கலா சூஸ்சு இப்ப ஆக்சுவலா ஒரு சூ யூஸ் பண்ணிதா இருக்கே கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்சா யூஸ் பண்ணிட்ருக்கே ரொம்ப ரேட்ல்லா கெடையாது ஆனா நா ரஃப் ரஃப்யூஸ்காக தா வாங்னது ஒ ஆ இன்டெர்வியூ போறதுக்கு ஒரு ஷூ இல்ல வேற டைம்ல ஒரு ஷூ சைட்டுக்கு போறதுக்கு சும்மா நம்போ டஷ்ட்டுப்படாம இருக்கறதுக்குதா போது அப்டின்ட்டு எனக்கு அந்த ஆன்லைன்ல வாங்க ஷூ இனியு அந்த ஷூ எனக்கு அ உழைச்சிட்டுதா இருக்கு அத நா கடையில போய் வாங்கியிருந்தே அப்டினன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவா கண்டிப்பா
நீங்க சொல்ற மாரி சில பொருள் ஆஃப்லைன் ஆன்லைன்ல நல்ல தா இருக்கு சில சமயோ வந்து அது நம்ப க மோசமாயிடுற மாரி இருக்
இருக்கு ஆனா அத வந்து நம்ம ரிட்டன் போட்லா நா இப்ப ஒன்னுன்னு சொல்ட்டுங்களா ந இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அ இதே மாரிதா இப்ப இது எனக்கு உழைக்குது இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வந்து ஒரு சார்ஜர் வாங்க சார்ஜரு பவர் பேங்க் ஒண்ணு வாங்குனே அதெல்லா பாத் ங்கனா சரியா உழைக்கல அது என்னட அது இப்டி ரெண்டு இப்ப செகண்ட் ஒன் யூஸ் பண்ற அதுவு அந்த அவுக்கு ஒரு திருப்தி இல்ல எனக்கு ஓ ஃபஸ்ட் பொருள் வாங்குனோ அதுவு அந்த மாரி ஆய்டுச்சி செ க்கெண்டு வாங்கிட்டோ அது ஒரு மூண் மாசத்துல அவுட் ஆவுது அப்டின்ற மாரி ஒன்னு இருக்கு
ஃபீல் ஆகுது ம்
மா அதே மாரியே நம்ம இப் போ சூப்பர் மார்க்கெட் போறோல்ல மேடம் அந்த சூப்பர் மார்க்கெட் டுல என்ன ஒரு விஷ்யம்னா நம்ம கிட்ட ஒரு பத்து பொருள் வாங்கலாம்னு சொல்லிதா அந்த சூப்பர் மார்க்கெட் போவோ
ஆ
ஆனா நம்ம வாங்கிட்டு வருபோது இருவது பொருளா வாங்கிட்டு வந்துறோ
அதுதா ஒண்ணுமே இல்ல டி மார்ட்டு ஆ
பாக்க பாக்க பாக்க பாக்க நம்மளுக்கு வந்து இன்னு இதுவு ஆம்மா இது கம்மியா இருக்கு இது தேவப்படுது அப்டின்ட்டு
அதுதா நா வந்து அததா உங்க வந்து கேக்கலான்னு இருந்தே இப்ப ஜி பே ஜி பே வந்த காலத்துக்கு ஜி பே வராத காலத்துக்கு உள்ள வித்தியாசோ நீங்க பணத்த எப் டிலா சேமிச்சிங்க இப்போ ஜி பே வந்தோன்னா நம்ம இஷ்டத்துக்கு கணக்கு வளவு
இது இது ரெண் இது ரெண்டு இது ரெண்டு தரப்பா பாத்தலு நல்லதா இருக் கு கெட்டது இருக்கு மேடம் நல்லதுன்னு பாத்தோன்னாவே என்னன்னா நம்மகிட்ட வந்துகிடனு சில்ட்ற இல்லன்னு சொல்லுவாங்க சடனா சில்ட்ற இல்லன்னுவாங்க அப்ப நமக்கு அந்த ஜி பே யூஸ் ஆவுது இன்னொரு விஷ்யம்னா நம்ம பாக்கெட்ல வைக்கிற பணோ சிலதெல்லா மிஸ்ஸும் ஆவு பட் அது ஜீ பே ல மிஸ் ஆவாது சோ ஆனா ஒண்ணு மேட மேடம் ஜி பே ல நம்ப யூஸ் பண்ணா டெய்லி இன்னைக்கி நம்ப எவ்வளோ காலையில இருந்துது ஈவினிங் எவ்ளோ செலவாச்சு அத கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நோட் பண்ணு மேடம் ஏன்னா நா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குன்னா ஒரு வாரோ கழிச்சு எவ்ளோ பேலன்ஸ் பாத்தா ரொம்ப கம்மியாயிட்டுருக்கு அய்யயோ எது எதுக்கு போச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவோ நா ஒரு த்ரீ தௌசண்ணாது இருக்குன்னு பாத்தா கிட்டத்தட்ட ஐநூறுபா தா இருக்கே என்னென்ன போச்சு அப்டின்ட்டு நம்ம யோசிப்போ கரெக்டங்களா
ம் கரெக்ட்
ஆனா நம்ப வந்து ஒ டெய்லி வந்து ஆ ஜி பே ல நம்ப இன்னைக்கி எவ்ளோ எவ்ளோ இருந்துது காலைல எவ்ளோ இருந்துது நைட்டு எவ்ளோ செலவு பண்ணியிருக்கோ எதுஎதுக்கு செலவாச்சுனு சொல்லி ஒரு நம்ப மைண்டலாயாது அது யோசிச்சு வச்சுகணு ஒ இது இதுல செலவு பண்ணிருக்கு இவ்ளோதா பேலன்ஸ் இருக்கா சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சத நாளைக்கு அந்த செலவ நம்ம வந்து தேவையில்லாத செலவு பண்ண மாட்டோ இல்லன்னா நம்ப அந்த சு அந்த காசு நம்ம கிட்ட இருக்குன்னு நென ச்சிட்டு நம்ம மைண்ட்லயே எத எதோ பாக்கறதெல்லா டக்கு டக்குன்னு இது இதெல்லா வாங்கிட்றோ
இல்ல நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு நா உண்மதா சொல்லுவே பொய்ன்னு சொல்ல மாட் ட இப்ப எ விஷயத்துல பாத்த ங்கன்னா இப்ப நா கையில காசு வச்சிருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா கணக்கு தெரியு ஓ இன்னைக்கு இவ்ள தா ஓ இந்த பொருளுக்கு நம்ப நம்ப காசு வீண் பண்றோ என்ற அப்டி ஒரு எண்ண வரு ஓ இதுல நா சேமிச்சு வைக்கணு போது நா இது இது இன் இதுக்கு மேல என்ன இன்னனைக்கு என்னோடைய லிமிட் இன்னைக்கி முடிச்சு இதுக்கு மேல நா வந்து செலவு பண்ணக்கூடாது நா போது இனிய விட எடுத்து வச்சிடலா என்னவா இருந்தாலு பாத்து ஆனா ஜிபேன்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த கணக்கு வழக்கு தெரிய மாட்டேங்குது கேக்றதுலா டக்கு டக்குன்னு ஸ்சொய்ன் ஸ்சொய்ன் ஸ்சொய்ன் பண்ணிடுறோ
இன்னொரு விஷயத்துல என்ன யூஸ் ஆகுதுனா எங்கயோ ஒருத்தங்க நம்ம எங்கேயாவது ஒரு பெட்ரோலு இருக்கு சொல்ல காசு இல்லாம எங்கயோ ஒருத் த கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கு வேண்டியவங்க அவங்களுக்கு இத நம்ம அனுப்பலா அன்னிக்கி நீ பேங்க் ஓடி போயிட்டு அத செல்லா ஃபில்லப் பண்ணி போட்டிருப்ப இன்னைக்கு அது கொஞ்ச ஈஸியான ஒரு வழியா இருக்கு
ஆமா நல்ல விஷயமு இருக்கு இல்ல நல்ல விஷயமு இருக்கு கெட்ட விஷயமு இருக்கு நல்ல விஷயன்னா இப் ப திடீர்னு ஒரு எமர்ஜென்சில நம்ம போய் நிக்கிறோ திடீர்னு யாருக்கு போன் பண்ணாலு அப்பா அம்மாக்கோ அத்த மாமாக்கோ ஃப்ரெண்ட்ஸ்கு யார்க்கு ஃபோன் பண்ணாலு ஏதோ ஒரு காசு வருது ஜிபேயில வருது டக்குனு ஒரு இக்கத்துலந்து நம்ப தப்பிக்கிறோ அது பாத்தாலுமே அ சில இந்த மாரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸு இருக்க தானங்க செய்யுது
கண்டிப்பா கண்டிப்பா நெகட்டிவ் பாயி்ண்ட்ஸ் இருக்கு எல்லாத்திலயுமே நெகடிவ் இருக்கு பாசிட்டிவு இருக்கு மேடம்
இப்ப ஜிபே ஆமா உண்மைதா ஜிபே இருக் இருக்கிறதுனால நெறைய பேர் பஸ்ஸுக்கு சில்லறைக்கு ரொம்ப தெணர்றது இப்பண்ணாபுஸ் சில சமய கிட்ட பஸ்க்கு சில்லறை இல்லனா நானு ஏறப்பயே கேப்பே டிரைவர் அண்ணா கிட்ட ஜிபே இருக் கானா இருந்தாதா ஏறுவே இல்லைன்னா வந்து நா ஏறதில்ல
மோஸ்ட்லி நம்ம ஒரு சில எடத்துலல்லா வந்து ஒரு பஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு கையில வச்சிருப்போ ஆனா வந்து பாத்திங்கன்னா பிப்டி ரூபிஸ்க்குதா அது செவாயிருக்கு அந்த கடைக்காரரு வந்து சேஞ் இல்லனு சொல்லுவரு நம்ம பக்கத்து கடை போவோ அங்க போவோ இங்க போவோ சில்லற இருக்கு அது இதுனு தேடுவோ அதனால நம்மளுக்கு இத ஒரு அட்வான்டேஜா எத்துக்கலா டக் குனு அங்க ஒரு ஜிபே பண்ணிட்டு நம அங்கிருந்து கெளம்பிறல
விட்டிங்க பஸ்ஸுக்கே ஒன்போது ரூபானா போரூபாதான அப்பற தரேன்னு போனவர்ரு அடுத்த ஸ்டாப்பரி தரவே மாட்டாரு
ஆ இல்லைங்க சார் இப்ப நீங்க இப்ப பஸ்ல போன அனுபவ இருக்கா
இல்ல எனக்கு இப்போ ஒனே ஒண்ணுதா தெரியல நா பஸ்ல போல ஜி பே பஸ்லயு இருக்கா
இருக்கு இருக்கு
அப்படி எல்லாம் பஸ்
அதாவது எல்லா பஸ்லயு இருக்காது கவர்மெண்ட் பஸ்ல தா இருக்கு
அதுதா கவுவர்மெண்ட் பஸ் தா கேக்குற கவுவர்மெண்ட் பஸ்ல டிக் ஜீ பே இருக்கா அப்ப பிரச்சனை இல்லையே அ
ஆனா சில பஸ்ல வந்து வச்சுக்குவாங்க சில பஸ்ல வச்சுக்க மாட்டாங்க சில அ சில சில சமயோ அவுங்கள்து நெட் இஷ்யூவா இருக்கு க்யூ ஆர் கோடு் இஷ்யூவா இருக்கு அப்போ வந்து இந்த இந்த சொகுசு பேருந்து கேள்விப்பட்ருக்கு கீங்களா அந்த சொகுசு பேரு ஆ ஏசி போட்ருக்காதுங்க ஏசியில போ போட்ருக்காது ஆனா அதுக்கு ஏ சொகு பேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரில நார்மல் பஸ் மார் இருக்காது சீட் இருக்கு ஸ்டெப்ஸ் மாரி இருக்கு சீட்டு இருந்தாலுமே உள்ள நறைய பேர் நின்னுட்டு தா வருவாங்க உக்காரவே எடோ இருக்காது பேமஸ் பேரு சொகுசு பேருந்து
ஃபஸ்ட்டு யாரு போறாங்ளோ அவுங்களுக்கு தா அந்த சொகுசு லாஸ்டா போறவங்களுக்கு அந்த சொகுசு கெடைக்காது அப்டியா
நம்ப அப்டியு சொல்லலா இன்னொன்னு வந்து ஃபாஸ்ட்டாக போறாங்க இப்ப இன்னொரு ஸ்டாப்புக்கு இன்னொரு ஸ்டாப்புக்குமே ஃபாஸ்ட்டா பஸ்ஸூ போதுங்க
ஓகே ஓகே ஓகே
அது நாம்ப சொல்லலா பிரச்சன இல்ல அந்த இதுலல்லா பாத்திங்கன்னா சில சமயோ அந்த கியூ ஆர் கோடு வேல செய்லன்னா உங்கக்கிட்டே இருக்றத குடுத்துருங்க ஏனா அ சில சமயோ என்ன ஆகுதுன்னா அவங்க க்யூ ஆர் கோடு காமிச்சு நம்புள்துல நெட்டு ப்ராப்ளம்னா இப்போ அவுங்க வந்து நம்பர் டைப் பண்ணிட்டாங்க இல்லன்னா அவுங்கதா அங்க பே பண்ணனு
ஆ
அதனால ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலெ உருவாயிடுது
ம் ம்
ரெண்டுமே வந்து கரெக்டா ஒத்து போச்சுன்னா இந்த க்கூ ஆர் கோடு நெட் டு போச்சுன்னா அவுங்களு ஜி பே பண்ணாங்கன்னா பிரச்சன இல்ல சில சில சிலம சில சமயோஇந்த மாரிலா நடக்குது நா சொல்ல வரே
கரெக்ட் கரெக்ட்
ம்
எனக்கு அந்த மாரி நறய எடத்துல ப்ராப்ளம் ஆயிருக்கு அதாவ்து எப்டினா என்னோட லக் க்குபாத்திங்கனா அந்த நேரத்துல நா பர்சு எடுத்துனு பொய்ருக்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவுங்களுக்கு எங்க கேஷ் டெபிட் ஆவே இல்ல அவுங்க கியூ ஆர் கோட காட்றாங்க காட்றாங்க அந்த டைம்ல நா என்ன பண்ணே சாரி அன்னைக்கு நீ நா பர்சுல கேஷ் வச்சுல ஏ டி எம் கார்டு வச்சிருந்தே அ அது எடுத்துட்டு போய் பக்கத்துல பொய்ட்டு கேஷ் எடு்த்து குடுத்துட்டு எனக்கு இந்த மாரி ஆனா ஒண்ணு மட்டு ஒரு அவேர்னஸ் புரிஞ்சுது நம்ம எங்க போனாலு கேஷு எடுத்துட்டு போனு
பணத்த எடுத்துட்டு போனு அந்த மாரி சமயத்துல நம்பளுக்கு டென்ஷன் பீபி ஏறிடுது ஹை பீக்குக்கு வந்துடுது ஒரு மாரி ஆயிடுது எல்லா வாங்கிட்டோ செஞ்சுட்டோ என்ன பண்றதுன்றப்ப
நெட் ஒர்க் ஆகலயோ இல்ல ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுனா அப்போ அந்த க இப்பமே நம்மள ஒரு மாரி பாப்பாங்க அன் தென் வந்து அ நம்மளுக்
கு புரியுதுங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நெலயா வந்துருது புரியுது அது சில சமய அப்டிதா ஆயிடுது
ம் ம்
அ பட்டு மின்னலா அந்த மாரி இல்ல ஆனா மின்ன மின்னலா வந்து
நம்மளுக்கு எல்லாத் ஜியோ வந்து கெடைக்குது ஆனா என்னிக்காவது ஒரு நாள் டெக்னாலஜி நம்மள வந்து சொதப்பி விட்டுது அததா நமக்கு வந்து
ஆ அந்த காலத்தில வந்து சொன்னீங்கனா நீங்க வந்து நெனச்ச நேரத்துக்கு பண நம்மளுக்கு கெடக் காது நீங்க சொல்ற மாரி சனி நாயர் லீவா இருக்கு பேங்க் இருக்கிறப்பதா போய் செலான ஃபில் பண்ணணு க்யூல நிக்கணு அந்த காசு வர்ரதுக்கு நம்மளுக்கு ஒரு மணிநேர ரெண்டு மணிநேர ஆக இப்பல்லா ஒரு நிமிஷ ரெண்டு நிமிஷத்துல கேட்ட எடத்துலேருந்து எல்லாருக்கு காசு சித்தார்